ஹலோ
ஆ அவங்கு ரொம்ப நாள் கால் பண்ணுன்ச்ச கால் பண்ண முடியல ஃப்ரீயா
ஆ ச ஆ நா ஃப்ரீயா இருக்கேங்கா நீங்க நல்லாக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கேங்கா பசங்களா ஸ்கூல் போயிட்டாங்களா
ஆ பாப்பா மட்டு தா ஸ்கூல் போயிருக்கா தம்பி வீட்டு்லதா இருக்கா
ஓகே ஓகே கா அப்பறங்கா சொல்லுங்க
நீங்க என்ன பண்றீங்க
நானா இப்பதா சமையல் முடிஸ்ட்டு வந்து படுத்திருக்கேங்கா
ஆ செரி உங்களோட ஏரியா சை செரி என்னென்ன பேமசுங்கள நாங்க ட்ரிப்பு பிளான் பண்ணதுக்கு கொஞ்ச ஈஸியா இருக்கு
அ ஓகே ஓகே எங்க ஏரியா சைடு ஃபுல்லாவே கோவில் தாங்கா
ஆ ஆ
ஃபுல்லா எங்க பாத்தாலு கோயில் தா வீடு சுத்தி கோயில் தா இருக்கு
ஆ
அப்றோ வீட்டுக்கு ரைட் சைட் பாத்தீங்கன்னா ஆறு ஓடு வீட்டுக்கு ரைட் சைட்னா பக்கத்துலயே இல்ல கொஞ்ச தூரத்துல ஆறு
ஓ நீங்க இந்த கும்பகோணம் ஆ தஞ்சாவூரு சைட் சொல்றீங்களா
இல்ல இல்லக்கா அது அந்த அதுக்கு அந்தாண்டா கிராமம்
சேர் சேரி ஓகே ஓகே ஓகே கே இல்ல நா அது கேக்கல நாங்க பிளான் பண்றதுக் கு கொஞ்ச யூஸ் ஆயிருக்கு நா வந்து சென்னைக்கு காஞ்சிபுரத்துக்கு நடுவுல்ல இருக்கோம்மா கோவில் ஃபுல்லா காஞ்சிபுரம் பத்துறோ சென்னையில இப்டி பாத்துறோ எதாவது ஹில்ஸ் ஸ்டேஷ் கெடச்சுன்னா கொஞ்சோ சம்மருக்கு கொஞ்ச வெகேஷனுக்கு கொஞ்ச நல்ல இருக்குன் சொல்ட்டு கேக்கலான் சொல்லி உங்கள்ட கால் பண்ணே ஆ
கா வர மாறி இருந்தா சொல்லுங்க நானே வந்து கூட் போறே
அப்டில்லா இல்லங்க நெறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு
ஆமா ஆமா
க்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கங்க இருக்காங்களா அதுனல்ல அப்டியே போய்க்கிறோ நாங்க
ம் ம் ம் இன்னைக்கு என்ன சிஸ்டர் லன்ச் மெனு
இன்னிக் இன்னிக்கு வந்து காலையில டிபன் அப்புறம் மதிய வந்து மாங்கா சாதோ
அ
இப்பதா ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நீங்க சொல்றது புதுசா இருக் கு எப்டின் சொல்லுங்க நான் ட்ரை பண்ணி பாக்குறே ஸ்கூல் லஞ்சுக்கு கொஞ்ச நல்லா இருக்கு அப்டின் சொல்லி கேட் டாங்க ஆ அதுதா இப்பதா சொல் ஆ சொல்றே நானு ஆ
ஆ
ஒன்னு இல்ல பச்ச மாங்கா இருக்குல்ல அத தோல் சீவிட்டு கொஞ்சோ இது கிரேட்டர்ல வந்து கொஞ்ச துருவிகிட்டு நல்லெண்ண ஊத்தி கடுகு உளுத்த பருப்பு கருவப்புள்ள அதல்லாம் போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மெளகா போட்டு தாளிச்சிட்டு அந்த துருவுன மாங்காவு போட்டுட்டு கொஞ்ச உப்பு போட்டுட்டு கொஞ்ச கிண் கொஞ்ச நேரோ ஒரு அஞ்சு நிம்ஷ மாறி டைட்டா இது பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோல வச்சு பண்ணனு இல்லென்னா அது மொறி நீ ஒரு மாரி ஆயிருமாங்க
அந்த இதுலயே இருக்கணு சாஃப்னஸ்லேயே இருக்கணுமா சிஸ்டர் கரட்டா
ஆமா ஆமா அது வந்து ஒரு ஜெல்லி மாரி கொஞ்ச இதா ஆகு அதுக் கொஞ்சோம் ஸ்லோவா வச்சு பண்ணீங்கன்னா முருகாம கொஞ்ச இதா இருக்கு அப்புறோ சாப்பாடு நம் மாற வச்சு சாப்பாடு இல்ல பழைய சாதோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல போட்டு நீங்க கிண்டி ட்டீங்கன்னா அது அந்த மாங்காவோட புளிப்புக்கு லைட்டா மைல்டா புளிப்பா கொஞ்ச ஸ்வீட்டா
ஓகே சொல்றப்பயே சாப்புட்ணு போல இருக்கு
ம் அது நாங்க அப்டி பண்ணிக்கிறோ ஆனா சைடிஸ்க்கு கொஞ்ச தொட்டுக்கு கொஞ்ச காரமா நீங்க ஏதாது பண்ணிக்கிட்டிங்கனா கொஞ்ச ஏ பொண்ணுக்கு அப்டி செஞ்சு குடுக்கறனால ரொம்ப புடிச்சிருக்கு ஸ்கூலுக்கு இன்னிக்கு ரெண்டாதுனால அதையு கேட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க
ஆமோ ஆமா பக்கத்து பக்கத்துல கொழந்தைங்களுக்கு புடிச்சிச்சுனா அவங்களு சாப்ட்டுக்குவாங்கல்ல கண்டிப்பா
ஆ அவுங்களுக்கு ஸ்கூல் லன்ச்சுக்கு தா ஒவ்வொன்னா நம்ம ஒவ்வொன்னா நம்ம ட்ரை பண்றோமா அதுல ஏதாது ஒன்னு புடிச்சிச்சுனா அது திருப்பி செஞ்சு கொடுமா அப்டின்னு சொல்லி வாங்கிட்டு போயிறாங்க
ஓ ஆ நல்ல பழக்கம் தான சிஸ்டர் இது எனக்கு புடிச்சிருக்குன்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் தான ஆ
ஆ அது மாரி நெறையா பாப்பா வந்து அது மாரி நெறைய வ சொல்லுவாக அதே மாரி நாங்க களு செய்வோ ஸ்நாக்சுமே மெயினா நாங்க ஹெல்தியா பண்ணணு சொல்லிட்டு என்ன அவளுக்கு வேணுமோ ஏதாவது ஒண்ணு பண்ணி ட்ரை பண்ணி குடுப்ப அது அவளுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா வீட்ல நாங்க அதேயே பண்ணிப்போ நாங்க வெளியே வாங்கற மேக்சிமம் அந்த ஜங்க் ஃபுட்லா வாங்கிறத அவாய்ட் பண்ணிப்போ
அதுவு கரெக்ட்டுதா சிஸ்டர் ஜங்க் ஃபுட்ஸ்தா இப்போ சாப்டவே கூடாதுங்கிறாங்களே
ஆ அப்டிதா சாப்றாங்க சாப்ட்டு தா ரொம்ப பேருக் கு கொஞ்ச இதெல்லா ஆகுதுன்ற மாரி எல்லா சொன்னாங்க ஃபுட் பாய்சன் ஆகுது அப்புறோ நெறைய இதெல்லா ஆகுதுன்னு சொல்லி சொன்னாங்க
ஆ ஆ
அதுனால நாங்க அது கொஞ்ச அவாய்ட் பண்ணிக்கிற கடையில போனாலே இந்த சிப்ஸு இந்த இதெல்லா பாத்துட்டாலே எதுவு வாங்குறது இல்ல
ஆமா ஆமா கரெக்ட்டுதா சிஸ்டர் நல்ல பழக்கம் தா அது ம் எனக் ஆ எனக்கு ரெண்டு பசங்க
ஆ
கொழந்தைங்க ரெண்டு பொம்பள புள்ள தா ஆ ஸ்கூல் போறாங்க ஆனா வெளியில இது வேணு அது வேணுனு கேட்டோ இன்ன வரைக்கு கேட்டது இல்ல அந்த பழக்கம் வர்ல
பரவாயில்ல நல்ல பழக்கோ இல்ல நீங்க நீங்க வெளியே கூட்டு போ மாட் டிங்களா இல்ல அவங்களே
வெளிய வெளியிலலா கூட்டிட்டு போவோ சிஸ்டர் நல்லா சுத்த வப்போ நல்லா கூட்டிட்டு போவ வெளாட வப்பே எல்லா பண்ணுவ ஆனா வீட்ல இருந்தே எடுத்துட்டு போயிருவோ
ஆ சூப்பர் ரொம்ப நல்ல பழக்கோ
அந்த கேரட் சேலட்னா அவுங்களுக்கு புடிக்கு சின்னவங்களுக்கு பெரியவங்களுக் கு வந்து பீட்ரூட்ல சேலட் பண்ணி குடுக்கணு அது புடிக்கு அந்த உப் உப்பு போட்டு காரம் போட்டு ஆ அத வந்து ஊற வச்சு சாப்டுவாங்க
இங்கயே அப்டி பண்ணுவாங்க இங்கயு அப்டி பண்ணுவாங்கன் பாப்பாவு அப்பிடிதா கேட்டா பாட்டி எதுக் நீ புதுசா எதுக்கு ட்ரை பண்ற ஒரு நாள் நா வீட்ல செஞ்சு தர செலட்டு நீ வீ ட்ல சாப்டுட்டு சொல்லு அதுக்கப்றோ ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போ அப்டின் சொல்லிட்டு நானு
த உண்மையா சொல்ணுன்னா நானே பயந்துதா செஞ்சு குடுத்தே வனா டப்பா காலியாயிதா வந்துது
ஆ இங்க ஸ்கூலுக் அ சொல்லுங்க
அவுங்க ஸ்கூல்ல டீச்சர்லா எடுத்து அத இது பண்ணியிர்க்காங்க டேஸ்ட் பண்ணீர்க்காங்க
பரவால்ல அந்த அளவுக்கு சமைக்குறீக்குளே எனக்கு அந்த அளவுக்குல்லா தெரியாது ஏதோ ஒண்ணு ரெண்டுதா
ஆ அது அவங்க கொழந்தைங்களுக்காக நம்ம பாத்து பாத்து செய்யறதுனாலயே அது என்னமோ நல்லாருக்குமோ என்னன் தெல்லக் காலைல ம அவுங்களுக்குக் குடுக்கற்து மட்டுந்தா மத்த எல்லா ஏனோ தாணோன்தா இருக்கூ
நா அப்புடிதா பாப்பா எதாதுகேட்டுச்சுன்னா செஞ்சி குடுப்பே ஏதாவ் புதுசா செஞ்சி குடுப்போ அப்டின் கேட்டா செஞ் செய்வோ மத்தபடி எது இல்லையே ந அன்னைக்கு அப்பிடித்தா சொன்னா அல்வா புடிக்குமா எனக்கு அப்டின் சொன்னா முந்தாநேத்து அதா நைட்டு சப்பாத்தி போட்டு கொஞ்சொ மாவு இருந்து சொல்ட்டு அத எடுத்து ட்ரை. பண்ணா நாங்க அதுவு நல்லதா வந்துட் ந்து ட்டு சாப்ட்டு முடிச்சுதுக் அப்பறோ நல்லால்லன்னாங்க அப்புற அவுங்க அப்பா வந்து டேஸ் பண்ணி பாத்துட்டு நல்லாருக்கு வை நானே சாப்புட்டுக்கறே அப்டின்ட்டாங்க
ஆ நா மைதாமாவுல தா சிஸ்டர் ட்ரை பண்ண கோ
நாங்க கோதும் நாங்க கோதும மாவு தா மைதா மாவு அந்த அளவுக் யூஸ் பண்ண மாட்டோ மோஸ்லி
சிஸ்டர் அதுவு ஒரே ஒரு தடவ தாம்பண்ணே அந்த ப்ராசஸ்ல கைவலி வந்துது அதுலர்ந்து நா அத செய்ய மாட்ட வேன்னா அந்த அ திருவியாறு அந்தப அந்தபக்கொ எங்கியாவ் போனோம்னா ஆசைக்கு வாங்கி சாப்ட்டுக்குவோ அவ்வளோதா
அ பரவால்ல ஏதோ ஒண்ணு நம்மளால ஒண்ணு முடிஞ்சா வெளிய ஆம்மா ஆ
கொழந்தைங்களுக் பொறுத்த வரைக்கு வெளியில இருக்க அந்த பாக்கெட் ஸ்நாக்ஸ்ஸு பிஸ்கெட் இதெல்லா வாங்கிகுடுக் கம்மன்னாவே அதுவே பெரிய விஷ்யன்னா அதூ ரெண்டுமே பொம்பள பிள்ளைங்கனால பாத்து பாத்து ஒண்ணு ஒன்னு செஞ்சுகிட்ருக்கோ
ஆம்மா இங்க ஒரு பொண்ணு அப்புடித்தா ஃபித்து தா படிக்குது எங்க அப்பார்ட்மெட்ல அந்த பொண்ணு திடீன்னு பாத்தா ஏஜ் அட்டன் பண்ணிருச்சுன் சொல்லிட்டாங்க எனக்கே ஒரு மாரி ஷாக் ஆயிருச்சு சிக்து செவன்த் படிக்கிற பஸ் பசங்கள்ளா நல்லாருக்காங்க இந்த பொண்ணு ஆள் கொஞ்சொ ஃபேட்டா இருக்கு அனா இருந்தாலுமே டக்குன்னு ஏஜ் அட்டன் பண்ணிட்டுன் சொல்ட்டாங்க
அந்த கொழ்ந்தைக்கு பாத்தீங்ன்னா நறைய சிக்கன் குடுத்துருப்பாங்க இல்லன்னா பாக்கெட் ஸ்நாக்ஸ்ஸாருக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு் அந்த ஐட்டமாதா நறைய இருக்கூ
ஃபாஸட் ஃபுட்டுன் தெர்ல ஆனா அவுங்க வீட்டுல மோஸ்ட்டி நான்வெஜ் நறைய செய்வாங்க பிஷ்ஷு கறி எல்லாமே நெறைய செய்வாங்க
அந்த கொழுப்பு ஐட்டம் நறைய எடுத்துக்கிட்டாவே அதுவு இந்த சிக்கன் எடுத்துக்கிட்டாதா ரொம்ப இது கண்டிப்பா எப்போ வருமோன்னு தெரியாது
அப்புடிஎல்லா எனக் தெரில சிஸ்டர் நா எங்க வீட்ல நா கொழந்தைய இருக்கும்போது மோஸ் ட்லி எங்க வீட்டுல சிக்கனு எடுப்பாங்க மட்டனு எடுப்பாங்க அதிகமா நாங்க சிக்கன் விரும்புறனால அதுவு செய்வாங்க ஆனா நாங்க நம்மலா வந்த அந்த வை ல அப்டி இல்லையே நால்லா எய்த்து எயி்த்து வரைம் எயித்து வந்ததுக்கு அப்பறந்தா ஏஜ் அட்டென் பண்ணோ அதனால எனக்கு தெரில இல்ல சிட்டி சைடு இருக்குனால இப்டி இருக் கா இல்ல வில்லேஜ்ன்றப்ப அங்க நல்லாருக்கா அது கொஞ்சோ டவுட்டாவே இருக்கு
இல்ல இல்ல சிஸ்டர் ஃபஸ்ட்டு சிக்கன்னா நம்ம கால்த்து சாப்டுவோ வீட்ல இருக்கறத மட்டு தா சாப்டுவோ வீட்ல வாங்கிட்டு வந்து செய்யறதுதா சாப்டுவோ இப்போ வந்து சுட்டக்கோழின்னு இருக்கு லாலிபப்புன்னு இருக் கு எல்லாமே அவுங்க வந்து அந்த ஹீட் ஐட்டமா தா சாப்பறாங்க நம்மனா ஃபுல் பாயில் பண்ணி சாப்டுவோ ஆம்மா சுட்டக்கோழி இதெல்லா தா இப்போ எங்க நாத்தனார் பொண்ணுக்கு எங்க கல்யாணத்துக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வயசுக்கு வந்து ட்டா என்னன் பாத்தீங்னா எங்க வீட்டுக்காரவங்க அந்த சுட்ட கோழிய தா வாங்கிட் வந்து குடுத்துருக்காங்க
ஆ
சின்ன பிள்ளைங்க எல்லாமே ஆ அது ரெண்டாவது பொண்ணு அதே மாரிதா வந்தாங்க சுட்டக்கோழி தின்னு அடுத்த நாளு வந்துட்டாங்க
அப்போ உங்க வீட்டுக்கார்கிட்டதா நீங்க கேக்கணு மாமா செய்யறதுக்கு ரெடியா இருந்திருப்பாருனு நெனைக்கிறே அதனால அவுங்க வாங்கி குடுத்து ட்டு செய்யறதுக்கு ரெடியா இருன்ட்டாங்க
அதாவது எங்க கல்யாணத்துக்கு அஞ்சு நாள் முன்னாடி நா கல்யாண ஆகி வரத் துகுள்ள இவ இங்க வந்தோட்னே ந்த செலவு தாய்மாமன் சீரு ஆ அந்த அந்த மாரிதா இருந்தது அப்பறோ ரெண் ஆமா அப்போ ரெண்டாவது பொண்ணு பாத்தீங்னா கொரோனா டைம்ல வெளிலப் போ ஆ ஃபுல் லாக்டவுனு ஒரு கட கூட தொறக்கல ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியாது தட்டு வெக்குறதுக்கு தேங்கா பழோ எது வாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு ரொம்ப இதா போயிடுச்சு அவளுக்
ஆ சரிங்க சிஸ்டர் நீங்க சொல்றத வச்சிட்டு எம்பொண்ணுக் கு அது மாரி பண்ற நானு எது குடுக்காம வளத்து பாக்றே
ஆம்மா சிக்கன் மட்டு குடுக்காதீங்க என்னோட ரெண்டு பொண்ணுக்குமே நா சிக்கன் குடுக்கவே மாட்டே கண்டிப்பா ஃபிஷ்ஷு மட்டனு இது குடுப்பே றால் குடுப்ப நண்டு வாங்கி குடுப்ப மத்தபடி இந்த சிக்கன் வந்து சாப்ட மாட்டாங்க என்னைக்காவது ரேரு சாப்டவே மாட்டாங்கன் சொல்ல மாட்டே ரேர் மாச த்துல ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாரி வச்சுக்குவே
ஓக்கே ஓக்கே சிஸ்டர்
ஆ நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க ஏனா சிக்கன்தா இருக்கு ஊசி போட்டல்லா வளர வெக்குறாங்ளா
தெரில நாங்க சிட்டி சைட் இருக்கனால எது தெர்ல இல்ல வில்லேஜ்ல இருந்த என்னன் தெரில
அதுதா சிஸ்டர் நியூஸ பாத்தா தா பயமா இருக்கு ஒவ்வொரு சைடு ஒவ்வொன்னு நடக்கறதெல்லா
எல்லா அப்டித்தா இருக்கு பயந்து பயந்துதா செ பக்கத்தலியே நம்ம கைக்குள்ளேயே நம்ம பக்கத்லேயே ஸ்கூல் ஆ பாத்து நாங்க அட்மிஷன் போட்டு சேத் ருக்றோ வேற என்ன வேற என்ன பண்ண முடியு
ம் எத்தன மணிக்கு சிஸ்டர் வருவாங்க ஸ்கூல்ல இந்து
ஆ பாப்பா த்ரீ ஃபார்ட்டிக்லா வந்துரு
த்ரே ஃபார்ட்டிக்கு ஆ ஓகே ஓகே எனக் க்கு நாலு நாலு பத்து ஆகு நாலு மணிக்கு தா விடுவாங்க நாலு பத்தாயிடு
அ இங்க சி பி எஸ் சி ஸ்கூல்லு த்ரீ ஓ கிளாக் முடிஞ்சிரு அது பஸ் டிராவல்ல கொஞ்சோ
ஒ ஓ ஓகே ஓகே எ எனக்கு இங்க பத்து நிம்ஷோ ட்ராவ்வல்தா பேக் சைட் தா வீட்ல இருந்து கொஞ்சோ அஞ்சு நிம்ஷ டிராவல் மாரி தா போனா கூட்டிட்டு வந்தர்லா வண்டியில தா கூட்டிட்டு வருவ ஆ ஆமா பின்னாடி தான ஸ்கூலு நம்மளுக்கு வேனு இதெல்லா தேவையில்லன் சொல்ட்டு நாங்களே போய் விட்டு கூட்டு வந்துருவோ
பரவால்ல ரொம்ப சேஃபா இருக்கு நீங்களே போய் கூட்டு வர்றது
ஆமா ஆமா ஆமா சிஸ்டர் கண்டிப்பா அது ரொம்ப இதுதா
அலோ
சிஸ்டர் வேற கால் வருது நா பேசிட்டு வரவா
ஆ செரி ஓகே சிஸ்டர் தேங்க்யூ
ஆ தேங்க் யூ